வணக்கம் சகோதரி மதிய வணக்கம்
மதியோ வணக்கம் எப்டிருக்கீங்க ரொம்ப நாள் ஆய்டுச்சு உங்கள்ட பேசி
ஓ அப்டிங்களா சகோதரி ஆல்ரெடி நம்ம பேசிருக் கோமா சகோதரி
ஆமா முன்னாடி பேசிருக்கோம்னு தா நெனைக்கிறே
ஓ சேரி சேரிங்க சகோதரி
எப்டிருக் கீங்க
ஆ நல்லா இருக்கே ஆ நா நல்லா இருக்கே சகோதரி எங்க வீட்ல எல்லாருமே நல்லாருக்காங்க உங்க வீட்
எல்லாரு ரொம்ப நலமாருக்காங்க சாப்ட்டீங்ளா
ஆ காலைல சாப்ட்டே சகோதரி மதியத்துக்கு இனிமேல்தா சகோதரி சாப்பிட்ணு நீங்க
மத்தியானோ நா இனிமேல் தா சாப்டணு மத்தியானோ சமையல் என்ன செஞ்சீங்க
மதியத்துக்கா சகோதரி மதியத்துக்கு முள்ளங்கி சாம்பார் வச்சு ரசோ வச்சு வெள் இது வந்து ஒயிட் ரைஸ் பண்ணிட்டே சகோதரி
சேரி சேரி தொட்டுக்கிட
தொட்டுக்கிறதுக்கு வந்து எஃகு வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கே
ஆட்டு சேரி சேரி சேரி நாங்களு இன்னைக்கு சாம்பார் தா வெறு கத்திரிக்கா சாம்பார் நாங்க இன்னைக்கு
ஓ சேரிங்க சகோ கத்திரிக்காயோட ரெண்டு முருங்கக்கா உருளக்கிழங்க எல்லா போட்டு வச்சு
நா உருளக்கெழங்கு போட்ருக்கே இன்னைக்கு முருங்க கா வெல வந்து ரொம்ப அதிகமாருந்துச்சு அப்டின்னாங்க எங்க மாமி
ஓ சேரி சேரி
அதனால அவங்க என்ன வாங்கி குடுப்பாங்களோ அத நாங்க செஞ்சறதா அதனால கத்திரிக்கா சாம்பார் வைக்க சொல்லிட்டாங்க
சேரி நீங்க வந்து ஒட்டுக்காதா இருக்கீங்களா
ஆமா எல்லாரு நாங்க ஒட்டுக்காதா இருக்கோ கொளுந்தனாரு கொளுந்தனார் பொண்டாட்டி பிள்ளிங்க மாமியார் மாமனார் எல்லாருமா இருக்கோ
ஓ பரவால்ல கூட்டு குடும்பமா இருப்பீங்க போல
ஆமா ஆமா
சே அப்ப ஆல்வேஸ் வந்து பிஸியா தா இருப்பீங்க வீட் ட்டுல வந்துட்டு ஏதாவது ஒரு வேல பண்ணிட்டே இருப்பீங்க பொழுது போறது உங்களுக்கு தெரியாதுன்னா நெனைக்க ஏன்னா ஆளாளுக்கு இருக்காங்கள சகோதரி பேச்சு தொனைக்கு உங்களுக்கு ஆள் இருக்கு
சோனே நம்ம வந்து ரூமுக்குள்ள போயிருவோமா அதுக்கப்றோ வந்து ஆமா ஆமா ஏன்னா பிள்ளைங்க வரவு அதுக்கப்றோ எல்லாம் ஒன்னா சேந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட் டவு இவங்களுக்கு செய்யவு அத செய்யவு இத செய்யவு அதுலயே நேரம் போயிருது
சேரிங்க சார் உங்களுக்கு கொழந்தைங்க இருக்காங்ளா
ஆ இருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க
என் எத்தனாவது சகோதரி படிக்கிறாங்க
ஒருத்தவங்க நாலாவுது படிக்கிறாங்க ஒருத்தவங்க ஒன்னாவுது படிக்கிறாங்க
சேரிங்க ச உங்க கொழுந்து நாருக்குல்லா பிள்ளிங்க இருக்காங்களா
ஆ இருக்காங்க ஆப் அவங்க இப்பதா வந்து ஆ இது பிளேக் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க
ஓ சேரி சேரி சகோதரி இப்ப வீட்ல இல்லாமே சொல்லி பிளே ஸ்கூல் சேத்திட்டாங்களா
ஆமா அவுங்க அம்மா வந்து புள்ளிக்கி ரொம்ப வாய் வந்துருமா அதுனால அவங்க அனுப்புச்சு வெச்சு டாங்க நம்ம ஒன்னு பண்ண முடியாதுல
என்ன சகோதரி விதமா இருக்குது எல் கே ஜி சேக்லா பிளே ஸ்கூல் அவங்களுக்கு எத்தன வயிசு சகோதரி ஆகுது ரெண்டர வயிசுலயே பேஸ் சேத்து விட்டுட்டாங்களா எம் பைய எல்லா ஒன்றர வயிசு தா சகோதரி ஆகுதுங்களா அவனே வால் பண்றா சொல்லிட்டு எப்டியு ரெண்டு வருஷோ கழிச்சுதா ஸ்கூல் சேக்க முடியு
கண்டிப்பா பாவோ அவங்க வந்து இப்போ போயிட்டாங்கன்னா காலம் ஃபுல்லா அதுக்குள்ளே தா போ போறாங்க என்ன
ஆமா சகோதரி ஏன்னா குறிப்பிட்ட வயிசு வரைக்கு தா நம்ம கூட இவுங்க இருக்க முடியுமா மத்த நாள் வந்து பள்ளி விடுமுறை ஏதாது பெஸ்டிவல் டைம்ல தா நம்ப கூ கூட இருப்பாங்க அப்டிங்கும்பது சகோதரி இப்ப அம்மா கூட இருக்க வேண்டிய வயிசுல நீங்க போய் பாத்துக்க முடில அப்பின்னு சேத்தா ரொம்ப தப்பு சகோதரி அது
என்ன சொல்றாங்கன்னா போகட்டு ரெண்டு மணி நேர தானே உங்களுக்கு ஒன்னு தெரியுமா அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து அம்பதாய ரூவா ரெண்டு மணி நேர போயிட்டு வர்றதுக்கு
ஆமா சகோதரி நீங்க வந்தா நாலு வயிசு பிள்ளைய பாக்குறதுக்கு ரெண்ர வயிசு பிள்ளைக்கு வித் வித்தியாசோ இருக்குல சகோதரி இந்த கொழந்தைக்கு வந்து நெறிய நம்ம பணி விட செய்யணு எல்லா வேலையு நமக் பண்ணனு அம்மமா அடுத்த அம்மாவா இருந்து அந்த
இருந் து எல்லா வேலைகளு செஞ்சுக்கிறா இருந்தாலு வந்து இவங்கனால பாத்துக்க முடியலயா அவ்ளோ ஒண்ணு பேச்சு கேக்காத புள்ளையா இல்லா இல்ல வேலை கெல்லா போல வீட்ல இருந்து வேல செய் திரும்ப அவ்ங்க
ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்குலா சகோதிரி
ஹோம் தா பார் டைமா தா பண்றாங்க இருந்தாலு அவங்களுக்கு சமாளிக்க முடியலையா
அவங்க கண அவங்க கணவர் என்ன வேலைக்கு சகோதரி போறாங்க
கணவர் வந்து அவுங்க பிஸ்னஸ் செய்யறாங்க
ஓகே சகோதரி நீங்க ஏதாது வேலைக்கு போறீங்களா
நா எதும் போல வீட்ல தா இருக்கே நம்ம புள்ளைங்கள பாத்துக்கிட் அவங்கள சரியான வழி நோக்கி கொண்டு போனாலே போதுன்னு நா நினைக்கிறேனா ஏன நம்மளுக்கு முக்கியமானது அதான ஏனா அவங்களு வீட்ல பிஸ்னஷ் தா பண்றாங்க
ஓகே சகோதரி கம்னு அந்த ரெண்டரை வயிசு கொழந்தை நீங்க பெரியம்மா நீ பெரியம்மா இருக்கீங்க அவுங்க பாட்டி இருக்காங்க எல்லா ஒட்டுக்கா ஒரு ரெண்டு மண் நேர இருக்குது ரெண்டு மண் நேரோ அவ அழகா வீட்ல இருந்து சந்தோஷமா விளையாண்டு போவான் சகோதிரி
பொறுமை இல்லயே
இப்ப இருக்கவங்கல்லா சில பேர்லா அப்டிதா சகோதரி இருக்காங்க என்ன பண்றது அவங்களோட தேவைக்காக கொழந்தைய போய் வந்துட் டு விட்டறாங்க
ஆமா ஏன்னா காலையில ஒம்பதரைக்கு போறாங்க அவங்களுக்கு வண்டி ஓட்டு தெரியுதுன்னு கூட்டிட்டு போயறாங்க
ஓ செரிங்க சகோதரி ஆமா நம்ப வந்து இப்டி ஒரு குடும்ப இல்ல கூட்டு குடும்பமா இருக்கும் போது எல்லாமே இருக்கதா செய்யு இப்ப நம்ப வந்து சொல்ல முடிய சங்கட்டமு வரு
கண்டிப்பா சின்ன புள்ளையா இருக்கானு நா சொல்லிட்டே ஏ நா அத வந்த அவங்க கேக்கல
அது வந்து அவ் கேட்டா அப்பா அம்மாவோட முடிவு தான நாங்க ரெண்டு பேரு எடுத்துக்கறோங்கற மாரி ஒரு வார்த்த வரு எதுக்கு நம்ம
ம் அதனால வந்து சொல்ல நானு எ பிள்ளைங்கள வந்து மூணு வயசு நாலு மாச எல் கே ஜி தா கூட்டிட்டு போய் விட்டே கொஞ்ச நாள் வந்து பால்வாடி கொண்டுட்டு போனே அவங்களுக்கு அது புடிக்கல அதோட விட்டுட்டே சரி எதுக்கு நம்ம புள்ளைங்கள போட்டு இது பண்ணணு
ஆமா சகோதரி நீங்க சொன்ன மாரி இப்ப நாலு வயசுல நம்ப சேத்தம்னா அவங்க வந்து காலேஜும் காலேஜ் படிச்சு முடிச்சு இருபத் தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கு படிப்ப ஆ படிப்புங்கற ஒருப் பருவத்த வந்து முடிக்கிறதுக்கு அவ்ளோ வருசோ ஆகுது அப்டி இருக்கவங்கள நம்ப ஏ வந்துட்டு பெருந்து இப்பதா அவனுக்கு வந்து நல்ல விளையாடுற வயது சகோதிரி அப்பிடிங்கும் போது விட்டம்னா ஒனக்கு ரொம்ப கஷ்டமா தா இருக்கு
ட்டியாதா இருக்காங்க நம்ம என்ன செய்ய முடியு ஒன்னும் பண்ண முடியாது அவங்களுக்கு தகுந்த மாரி தா நம்ம நடந்து போணு
இல்ல சகோதரி நம்ம கொழந்தேன் நம்ம கொழந்த வேணு நினைக்கறோ அப்படிங்கும் போது நம்ம பாத் த்துக்கணும்ல சகோதரி ஒரு முடியில ஒரு முடியில ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு
பிரச்சன எங்க வீட்ல வந்து சொந்த பந்தங்கள் நெறைய வருவாங் சரிங்களா அவங்களையு பாத்துக்கிட்டு புள்ளைங்களையு பாத்துக்கிட்டு ஏ புள்ளெல்லா ரொம்ப அடி வாங்கிருக்கா ஏன்னா நா ஏதாச்சு வேல செஞ்சுட்றுப்பே அவ ட்டு வந்து நோன்டு நானா வந்து தப் அதே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப நம்பளுக்கு கோவம் வரும்ல
கண்டிப்பா சகோதரி நெச நசன் பேச நம்பளே வந்து இல்ல சகோதரி நம்பளே இல்ல நம்பளே வந்து ஒரு டென்ஷன்ல தா வேலை பாப்போம் அந்த எடத்துல வந்து கொழந்தை வந்து நைட் அந்தக் கொழந்தை க்கு வெவரம் தெரியாது அம்மா அம்மானு தேடி வருவாங்க நம்ப வந்து மத்தவங்க மேல
டமான் நெனைப்போம்
இல்ல சகோதரி மத்தவங்க மேல இருக்க கோவத்தை வந்து குழந்தை கிட்ட காட்ற மாரி
நாலாம் நெறையவே காட்டியிருக்கேன் உண்மையாலே அவங்களோட தொல்ல தாங்காமே புள்ளைய போட்டு ரொம்பலாம் அடிச்சிருக்கே அது என்னோட தப்பு தா நா வந்து ஒத்துக்கறே ஏ அம்மா வந்து எப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து அடுத்தவங்களுக்காக பாக்காத ஓ பிள்ளைய நீ இது பண்ணு அப்டின்னு இப்பவு அவங்கல்லா வந்து என்ன பண்றாங்க பொறுப்பா இருந்து எந்த ஒரு வேலைகளும் செய்ய மாட்டேக்கிறாங்க அவங்க வேல முடிஞ்சிச்சா நறுக்கி குடுத்தம்மா அத தூக்கி போட்டம்மா இத தூக்கி போட்டம்மா போய்கிட்டே இருந்தமன் அந்த மாதிரி ஆயறாங்க நம்ம வந்து பொறுப்பா நின்டு எல்லா செ செய்ய வேண்டியதா இருக்கா பிள்ளையும் பாக்கணும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடும் ஊட்டணும் இது இது எல்லாமே செய்யன்னா கொஞ்சொ இதாதான்ன இருக்கும் அவங்களுக்கு வந்து அம்மா வீடு கிட்டே இருக்கிறனால
இப்போதைக்கு உங்களுக்கு கூட்டு குடும்பம் வந்து செட் ஆயிருச்சுங்களா
என்ன செய்யறது சொந்தம் வெளிய ரிலீஸ் ஆக முடியாது
ஓ நீங்க சொந்தத்துலே கல்யாணோ பண்ணிக்
ஆ அதுக்குதா மாட்டிக்கிட்டு தெனறிக்கிட்டு முலிக்கறோ அனே ஓரளவுக்கு சந்தோஷமாதா இருக் இல்ல இல்ல இல்ல இல்ல அரேஞ்தா எனக்கு ஏன்ன அம்மாக்கு ஜே அப்பாக்கு தங்கச்சி மததா
சொந்த தங்கச்சி பையனுங்ளா
ஆ சித்தப்பா அ மக அவுங்களுக்கு வந்து பொண்ணு கெடையாதுன் சொல்லி ட்டு எங்க அப்பாட்ட ரொம்ப விருப்பப்பட்டு உங்க மகதா வேணு ஏன்னா எங்க அம்மா வந்து எல்லாரையு அனுசரிப்பாங்க எல்லாரையு ஆதரிப்பாங்க அதனால எங்க அம்மா மாதி நா இருப்பே அப்டின்னு என்ன கவுத்துட்டாங்க
ஓ அந்த ஒரு சென்டிமெண்ட நீங்க வந்து லாக் ஆயிட்டீங்க நீங்க இல்ல கட்டுனாஇந்த பொண்ணை தா நா கட்
ஆமா இன்னொரு அவுங்களுடைய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவுங்களோட மகனுக்கு என்ன கேட்டு ரொம்ப ஒரு சண்ட ச குடும்பத்துக்குள்ளயே ஏ வீட்டுக்குதா இவுங்க மருமகளா வரனு வரணு அப்டின்னு இந்த அத்த ஒரு பக்கோ அழுது அந்த அத்த ஒரு பக்கோ அழுது கொஞ்சோ இதுலல்ல பத்து கண்டிப்பா அத வந்து அவுங்க நெனைக்க மாட் ட்டாக்குறாங்க என்ன இதுவு முடிச்சு வச்சுட்டாங்க இப்போ எங்க வீட்டுக்கு எப்போ போனாலு அம்மா என்ன சொல்லுவாங்க ஒரு பொறுமையாக இருக்கணு எல்லாருமா சேந்து இருக்கணு
இல்ல நீங்க வந்து பேசும்போதே இல்ல சகோதரி நா சில விஷ்யோ பாக்குறந்தா உங்ளுக்கு வந்து ஃபிப்ட்டி பெர்சன்டேஜ் நீங்க ஹேப்பி ஃபிப்ட்டி பெர்சன்டேஜ் கொஞ்சோ தனிய இருக்கர்த கொஞ்சோ விரும்பு
ம் கண்டிப்பா ஏன்ன ஏன்னா முடியல காலங்கள் போக க்கும்போது வந்து ரொம்ப இப்ப லீவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே மூணு பிள்ளைங்ளு ஒன்னா சேந்துச்சுங்கன்னா சண்ட வருது இப்ப ஏ பிள்ளைங்க வந்து யாரையு அடிக்காது ஏன்னா அதுங்க அடிச்சுக்கிருங்க அடிக்காது இப்ப கொளுந்தனார் பிள்ளன்னு இருக்கான்ல அவ வந்து அடிச்சிட்றா கிள்ளிட்றா நம்மனால மறு பேச்சு பேச முடியு ஏன்னா அதுவு எ பிள்ளதா நம்ம அப்படிதா நெனைக்கறோ ஒரு இதுல இருக்கும்போது இப்ப இப்ப அடிச்சுக்கிருவாங்க நாளைக்கு பிள்ளைங்க சேந்துருவாங்க
கண்டிப்பா இல்ல சகோதரி இப்ப நீங்க வந்து கூட்டு குடும்பத்துல இருக்கு போது பிள்ளைங்கனால பெரியவங்களுக்குள்ளயு நெரியான சந்த வகைகள் வர்துக்கு வாய்ப்பு இருக்கு சகோதரி
இன்ன வரைக்கு நா எந்த ஒரு தாபங்களு இல்லாம அந்து அப்படியே ஒரு பொறுமையா கொண்டு போய்கிட்டு இருக்க
நீங்க வந்து உங்க பொறுமையினால தான் இந்தளவுக்கு மெயின்டெயின் ஆகுதுன்னு நான் நெனைக்கிறேன்
கண்டிப்பா அது நூத்துக்கு நூறு உண்மை எல்லாரும் அதான் சொல்லுவாங்க இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்தோனையும் என்னய தான் கேப்பாங்க இப்போ நான் அம்மா வீட்டுக்கு லீவுக்கு போயிட்டாலும் செரி ஏன் போனா ஏன் போனா ஏன் போனா ஏ போனா அப்டின்னு அதா நா நெனைக்கிறே இப்டி வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க போல நீங்க அப்டின்ற மாரி இருக்கு
இல்ல சகோதரி இப்ப உங்க வந்து எல்லாருமே கேக்கறாங்க உங்களுக்கு வந்து பிரயாரிட்டி குடுக்கறாங்க போது என்னோட கொழந்தனார் வைப்புக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாரி மட்டு இருக்கும்
போனா சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு அனுப்ச்சி வச்சுறாங்க
ஓ உங்கள அனுப்ப மாட்டேங்
என்ன அனுப்ப மாட்டேக்கறாங்க நான் போனேனாலே எப்போ வறீங்க எப் எப்போ வறீங்க எப்போ வறீங்க எப்போ வறீங்க எப்போ வறீங்க
உங்க மேல அவ்ளோ அன்புங்களா இல்ல வீட்டு வேலை உங்கள தவிர குடும்ப பொறுப்பு பண்ண மாட்டீங்கன்னு
அந்த ஒரு காரணத்துனாலதான்
கண்டிப்பா சகோதரி செரி சே பரவாயில்ல என்ன பண்றது ஆனா இப்ப வந்து கொஞ்ச நாள் இருக்கிறது க்கு கரெக்ட் சில பேர் சகோதரி கடைசி வரைக்குமே வந்து நீங்க இருக்கு
கடைசி வரைக்கும் போகாது போகாது கண்டிப்பா போகாது ஏன்னா நம்மளோட ஒடம்பு சூழ்நிலையும் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது
கண்டிப்பா சகோதரி இப்ப நீங்க சொல்ற மாரி சகோதரி ரெண்டு மருமக இருக்கும் போது அனுசரிச்சு அந்த வேலையை பகிர்ந்து நீ செய்ங்க நா செய்ங்கன்னு செஞ்சா அந்த குடும்ப வந்து ஒரு பாண்டா ஒரு நல்லா இருக்கும் சகோதரி நீங்க வந்து சொல்றத பாத்தா கொழுந்தனார் வைஃப் வந்து உங்களோட அதிகம் வந்து ஈடுபாடு அந்த அளவுக்கு குடும்பத்து மேல வந்து ஈடுபாடோட இருக்க மாட்டாங்க போல